ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம், தோழி.
என்ன பண்ணுறீங்க எப்டி இருக்கீங்க, சாப்டீங்களா
ஆ சாப்டே இன்னிக்கி ஐயோ இனிமேதா சாப்பணு நீங்க சாப்டீங்களா
நா இன்னைக்கி பட்னீங்க. இன்னைக்கு ஃபுல்லா பட்டினில தா இருக்கே. நாளைக்கி தா சாப்பிணு. அப்டிலா இல்லங்க டயட் எல்லா கெடயாதுங்க எங்க வீட்ல இன்னைக்கி இறால் தொக்கும் இறால் ரோஸ்டு ரசமு, எனக்கு இறால் பிடிக்காது. சோ சாப்பில்ல பட்டினி.
இந்துவா
இந்து இல்ல முஸ்லீம்மு
ஓ ச சாரி செரியா ஓகே நோம்பா
இல்லைங்க எங்க வீட்டுல, இன்னைக்கு மதியோ வந்து நா வந்து மதியோ பன்னெண்டு மணிக்குதா எந்துருச்சே எந்ச்சிட்டு எப்போ பன்னெண்டு மணிக்குதா எந்துச்சே
ஆ
சோ எப்போ சாப்ட மாட்டே கிச்சன் போனே லைக். கலக்குமாவு தோசன்னு சொல்லுவாங்க. எங்க ஒ தோச சோ வந்து நா சா செரி ஓகே, சாப்பில்லானு சொல்லிக்கிட்டு அது பாத். சாப்டணுன் தோண்ல, அத பாத்தது லைட்டா டெம்ட் ஆயிடுச்சு, சோ, சக்கர வச்சு சாப்ட்டே ரெண்டு சாப்ட்டு ட்டு முடிஞ்சு, சாப்ட்டு முடிஞ்சு, மதிய என்னடா சாப்பாடுன்னு பாத்தா, ரசோ, சோறு, இறால் ரோஸ்டுன் சொன்னாங்க. நம்மளுக்குதா ஆகாதே. ஃபிஷ் ஆகாது சொல்லிட்டு
ஓ நீ ஃபிஷ் இது வரைக்கு சாப்ட்டதே இல்லையா?
சாப்பிட்ல, ரொம்ப ஃபிஷ் ஃப்ரை சாப்புடுவே. ஃபிஷ் சாப்பிட மாட்டே
ஆ நானு, எனக்கு இன்னிக்கு, ஆக்சுலி நா நேத்து வந்து நைட்டு நானு எ ஃப்ரெ ஃப்ரெண்ட் இல்ல தா அக்காவு சேந்து ஆண்டி வீட்டுல தூங்குனோ காலையில என்ன சீக்கிரமே ஆறு மணிக்கே எழுப்பி விட்டுட்டாங்க
ஓகே.
நாங்க ரெண்டு பேரு சேர்ந்து தூங்குனா, ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்குவோ. நேத்து வந்து ரெண்ட்ரைக்கெல்லா தூங்கிட்டோ என்ன பண்ட்டேன்னா வந்துட்டு நா எங்க வீட்டுக்கு வந்ட்டு அம்மா, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்குறேமா அப்டின்னு சொல்லிட்டு, நா வந்து என்ன பண்ணேனா அம்மாட்டா சொல்லிட்டு போய் படுத்தே. திடீர்னு எந்திரச்சு பாக்குறே. மணி பண்னெண்டு என்ன எழுப், பவே இல்ல, எங்க அம்மா சாப்புடுன்னு கூட சொல்லி எழுப்புல.
இருக்க மாட்டே டக்குனு சொல்ல போனே இன்னைக்கு எங்க வீட்டுல அதிசய என்ன தெரியுமா? எங்க வீட்டுல எங்க அம்மா எழுப்பல என்ன. இல்ல எழுப்பி விட்ருவாங்க நா வந்து தூங்குறே லைக் நா ஏன்சு பாக்கறே என்னடா மணி பன்னென்டு இங்க வந்து மழையா யா சோ வந்து கிளைமட் டிஃப்ரெண்டா இருக்குது அது வந்
எ இங்கெயு மழதா
ம் இங்க வந்து நல்ல மழ நா வந்து கன்னியாகுமரி நீங்க
நானு கன்னியாகுமரி தா
ஓகே சரி தாங்க நா வந்து சோ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குல்ல சோ வந்து மார்னிங் வந்து செவன் டூ அப்டி இருக்கு அந்த கிளைமேட்ல இருந்துச்சு எந்திரிகும் போது நா எந்திக்கிறே என்னயா இன்னைக்கு இன்னு டைம் ஆவலயா எந்துச்ச தப்பா எந்துச்சுட்டேனா அப்டி யோ ச்சிக்கிட்டு டைம் பாக்குற மணி பன்னெண்டு எங்க அம்மா என்ன திட்லயான்னு பாத்துட்டு எழுந்திச்ட்டு போய் பாத்துட்டு இருக்கே எதுவு சொல்லாம செரி அப்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப மதியோ சாப் றதுக்கு வரே இறாலு அதுக்கப்புறோ வந்து இது லைக்கு ரசோ சொன்னாங்க சாப்பாடு வேணுான்னு சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே ஈவினிங் பாத்தா பசிக்குது என்ன சாப்பாடு பாத்தா அதேதா சாப்பாடு சோ மனசு திரும்ப வந்து வெளியே கூட்டுனு போயிட்டாங்க சோ வெளியே சுத்திக்கிட்டு வந்தே நாகூர் போயிட்டோ லைக் கோல்டு சம்திங் எடுக்கோன்னு சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டே கூட போயிட்டே கூட போயிட்டு வந்து பாத்தே பசிக்குது எனக்கு இப்போ பசிக்குது திரும்ப பாத்தே செரி அந்த ரசோ சோறு சாப்புலான்னு பாத்தா அந்த மண் சட்டில வந்து ரோஸ்ட் வந்து இதாக்கி விட்ருந்தாங்க போல பாக்க சாப்பல்லானு தோணுது பட் மனசு வர்ல வந்து உக்காந்துட்டு பா எ அல்வா இருந்துச்சு என் எல்லாரு வீட்ல சாப் ட்டாங்க போல எனக்கு பங்கு மட்டு அங்க இருக்குது நானு பாத்துட்டேந்த எனக்கு தின்ன தோண மாட்டிகிது தோழி ஸோ இப்ப வேற வழி இல்லாம அந்த அல்வா சாப்ட்ட தென் ஒன் ப ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்டரட் மில்லி தண்ணி இருந்துச்சு பாட்டில்ல இருந்து வேற வழி இல்லாம அவ்ள தண்ணியு குடிச்சிட்டு உக்காந்துட்ருக்க
எனக்கு நா அடுத்து டுவெல் ஓ க்ளாக் முழிச்சனா முழிச்ட்டு நா ஆக்சுலி எங்க அம்மா என்ன திட்டுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ட்டு பயந்து பயந்து போனே எங்க அம்மா தூங்கிட்டுருக்காங்க எனக்கு சந்தோஷமாயிடுச்சு என்ன பண்ணே ப்ரஷ் பண்ணி ட்டு ஆ இது சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு எல்லா வச்சுருந்தாங்க எல்லாத்தையு சாப்டுட்டு அம்மா தூங்கறாங்கன்னு திரும்பி போய் தூங்கிட்டே சரின்னுட்டு சந்தோஷத் துல ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா ஸ்டோரி போட்டுட்டு ஒடனே தூங்கிட்ட திருப்பி முழிச்சி பாக்கற நா ஆ இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்க. நீங்க?
ஒ நானு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போயிட்டுருக்கே எந்த காலேஜ்
நா வந்து படிக்கிறது வந்து திருநெல்வேலில படிக்கிறே கவுன்சிலிங்ல அங்கதா கெட சிச்சி ஃப்ரான்சிஸ்ஸே
ஓகே ஓகே நா வந்து இங்க நா டபள்யூ சி சி தா தெரியுல டபள்யூ சி சி
ஆ தெரியு தெரியு டபள்யூ சி சி எங்க இந்த நீங்க சலீஷா தெரியுமா உங்களுக்கு
லைக் என்ன டிபார்ட்மெண்ட்
ஆ அய் டோணோ அய்யோ கரக்டா தெர்லயே
டிபார்ட்மெண்ட்ன்னா நா வந்து பி காம் படிக்கிற
ஓ சேரி சேரி தெர்ல நா வேண்ணா கேட்டு டபுள்யூ சி சி யான் தெர்ல ஆனா அந்த சைடு எதோ ஒரு காலேஜ் சொன்னா இந்த காலேஜ் மாரிதா நாபகோ ஆ
சம்டைம்ஸ் இருக்கலாமோ மேபி
ம் நா அடுத்து எந்திரிச்சுட்டு ஆ அம்மா அம்மா தூங்குதே திடீர்னு முழிச்சு பாக்குற மணி நாலு எனக்கு ஐயோ டே ஃபுல்லா தூங்கிருக்கனே அப்டின்னுட்டு ஃபோன் எடுத்து பாக்குறே எங்க ஆன்டி அஞ்சு மிஸ்ட்டுகால் சேரின்ட்டு குளிச்சுட்டு ஆண்ட்டி வீட்டுக்கு போன திட்டு சம்ம திட்டுவாங்கன்னு பாத்தா அம்மா வீட்ல இல்ல ஆண்டி திட்டு திட்டுன்னு திட் டி தீத்துட்டாங்க அடுத்து அடுத்து இருந்து மூவி பாத்தோ நானு அந்த பொண்ணு அக்கான்னு சொன்னல அதி ரெடி பாத்துட்டியா பாத்துட்டீங்களா அதுரெடி அதுரெடி
நா மூவிஸ் ரொம்ப பாக்க மாட்ட நா வந்து டிராபாஸ்தா பாப்ப எதா சாந்து மூவிஸ்ல்லா இல்ல
ஓகே ஓகே அந்த மூவி பாத்துட்டு அடுத்து ரெண்டு பேரு வந்து டியூஷன் இங்க ஆன்ட்டி டியூஷன் எடுப்பாங்கா அவர் தந்த பசங்க கூட எல்லா இருந்து கொஞ்ச நேரோ வெளாண்டுட்டு அடுத்து இப்ப தா மேல வந்த
ஓ நா வந்து இப்ப தா வெளியெல்லா போய்ட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்தா உக்காரக்கூட இல்ல நாங்க வந்து லைக் நாகர்கோவில் நின்டுருக்கோ என்னோட அத் மா அத்தையு மாமாவு வந்திருந்தாங்க வீடுக்கு வந்து கீழ இருந்து கால் பண்றங் எங் அம்மாஸ்
என்ன ஃபேமிலி ஷாப்பிங்கா
இல்ல இல்ல சும்மாதா சுத்தப்போனோமா நா மட்டு போனோ சும் போயிட்டு வந்தேல்ல அங்க வந்து எனக் கால் பண்றாங்க ஐயோ அவுங்க ஃபாரின்ல இருந்து வந்து வந்துட்டு இங்க வந்திருக்காங்க ட்டோ ஒன் வீக் ஆச்சு சோ எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க வீடுலா ஷிஃப்ட் ஆயிருக்கோ எங் எப்பவுமே வருவாங்க இன்னைக்கு வீடு வேற ஷிப்ட் ஆயி இருந்தமா அந்த டைமுக்காக வந்திருந்தாங்க சோ அவுங்க கீழ நிக்கிறாங்க எங்க அம்மா இன்னு பக்கத்துலதா ஆனா எனக் அவுங்க எங்க நிக்கிறாங்க கேக்குறாங்க எனக்கு சொல்ல தெரில இங்க நிக்குறேன் சொன்னா திட்டு விழுவாங்க எப்டிப் நாலு திட்ட போறாங்க எயா அம்மா அப்டின்னு சொல்லிட்டு நா அமைதிய ஒக்காதிட்டு எங்க நிக்க நிக்கிற எங்க நிக்கிற சொல்லுமா சொல்லுமா அப்டி சொல்லிட்டு இருந்தா எங்க அம்மா சொல்லுவாங்க ஆ கலைக்க கால்ரா ஆஸ்பத்திரி கிட்ட வந்துட்டோ அப்டின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க நா வந்து ஆ ஆ மாமி நா வந்து காலரா ஹாஸ்பிட்டல் வந்துட்டே அப்டின்னு சொல்றே அங்க லைக்க பாஸ்ட் ரொம்ப பாஸ்ட்டு பறக்கம் வ பறக்க தெரியுமா உங்களுக்கு லைக் மணக்குழி அப்டி அந்த சைடு
மணக்குழி எங்கே தெரிலே
லைக் அந்த ச நாகர்கோவில்ல இருந்தா நாகர்கோயில இருந்தக் லைக் அந்த சைட் போணு எங்க வீடு பறக்க போற ரூட்ல எங்க அம்மா ஓட்டுறாங்க ஓட்டு செம்ம ஸ்பீட்ல ஓட்டுறாங்க நா சொன்னே நீ ஓட்டுற ஸ்பீடுக்கு போன நாளைக்கு தா போய் சேறுவோ ஃபாஸ்ட்டா ஓட்டு ஃபாஸ்ட்டா ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டு எங்க அம்மாவ அப்டி ஒரு உச்சாகோ பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட்டா வந்துட்டு எங்க அத்த சொல்றாங்க எங்கருந்து வந்துட்டிருக்கன் கேட்டா உனக்கு வழி சொல்ல தெர்ல இவ்ளோ வாயி உனக்கு அப்டின்னு சொல்றாங்க நா சொன்னே இல்ல இல்ல அவசரோ நீங்க வேற எங்க நிக்கிங்கன்னு கேட்ட ஒட்னே எனக்கு பக்கத்துல எடோ சொல்ல தெர்ல அப்டின்னு சொல்லிகிட்டு சொல்லிட்டு திரும்ப மேல வந்து என்கிட்ட தா கீ இருந்துச்சி சி எங்க அம்மாகிட்ட தா கீ இருந்துச்சி சேரி அம்மா பைக் சாவில போட்டிருந்தாங்க ஒரு கீய தூக்கி வீட்டுல வெச்சிருந்தாங்களா சோ பைக் கீ கேட்டே அதுல இருந்து வாங்கி ஓபன் பண்ணிட்டு லைட்லாம் போட்டு அவுங்கள ஒக்கார வெச்சிட்டு டீ போட சொன்னாங்க நம்மதானே டீ போட்ணு வந்த ஒட்ன நம்ம நெலம அதுதா சோ டீ போட்டு குடுத்துக்கிட்டு அவுங்க டீ குடிச்சாங்க திரும்ப வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க லைக் ஆ என் நா வந்து அத் அதிசயமா புக்ஸ் எல்லா தூக்கி வெளிய வெச்சிருந்தேனா நா புக்ஸே கொண்டு வர மாட்டே காலேஜ்லருந்து காலேஜ்லே தா போட்டிருப்பே இன்னைக்கு புக்ஸ்லா கொண்டு கொஞ்சோ அக்கௌண்ட்ஸ்லா பாத்த நானு என்னோட அத்தைக்கு ஆச்சரியோ வந்துடுத்து என்னையா இவ படிக் கிறா அதுசயமா இருக்கே அப்டின்னு சொல்லி பாக்குறாங்கோ சேரித்தே அப்டினு சொல்லிக்கிட்டு நா சொன்னே ஆமா மாமி லைக் மாமின் தா சொல்லுவோ ஆமா மாமி கொஞ்சோ அறிவு வளந்துட்டே வருதுல்ல லைக் காலேஜ் படிக்கிறோ அறிவு வளத்துணு இல்ல சோ கொஞ்சோ யூஸ் ஆவு அப்டின் சொல்லிக்கிட்டு வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோ
ம்
நீங்க எப்டி ஃபேமிலில ஜாலியா இருப்பீங்களா எப்டி
ஆ எங்க ஃபேமிலில ஜாலிய இருக்கும் எங்க ஃபேமிலினா அம்மா வீட்டு சைடு ரொம்ப ஜாலியாலா இருக்க மாட்டோ இங்கே பேண்டின் சொன்னேன்ல்ல அவுங்க வீட்ல அப்போ உயிரே போயிரு நம்பளுக்கு நல்ல நல்லன்னா ரொம்ப நம்ம ஃப்ரண்ட்ஸ்
வந்து
ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்டி இருப்போ அந்த அந்த ஃபீல் வந்தாங்க அப்டி இருக்கு நா எவ்ளோதா இன்னைக்கி திட்டு வாங்குனாலு அடுத்து என்ன கூப்ட்டு வச்சு ஃபேஸ்ல ஃபேஷியல் போட்டுவுட்டு சும்மா லைட்டா நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க ரொம்ப ஜாலியா இருக்கு
நா எங்க ஃபேமி வந்து என்னோட அப்பா ஃபேமி கூட சண்ட அப்பாக் கூட பொறந்தது மூ ரெண்டு பேரு ரெண்டு பேரு கூடயு சண்ட லைக் என்னோட பாட்டியால சண்ட வந்துடுச்சு அவுங்க இப்ப போய்ட்டாங்க பட் அவுங்க போய்ட்டாங்க மீன்ஸ் மேல இல்ல லைக் அவுங்க தங்கச்சி வீட்டுக்கு போய்ருக்காங்க
ஒ ஓ
தங்கச்சி வீட்டுக்கு போய்ட்டாங்க சண்டய உருவாக்கிட்டு அவுங்க போய்ட்டாங்க அங்க பட் இங்க ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் பட் என்னோட அம்மா ஃபேமில வந்து நா எல்லாரரு கூட கொஞ்சோ ஃபன்னா பேசிப்பே தென் என்னோட அப் பாவோட ஃபேமிலில அப்பாக்கு சித்தப்பா இருப்பாங்கள்ள
ம் ம்
அவுங்க பசங்க அவுங்க பசங்க கூட சம் ஆஃ லைக் அட்டாச்மெண்ட்ருக்கு லைக்க கூட பொ அப்பாவோட கூட பெறந்தவங்க சொல்றத விட அவுங்க ஃபேமிலி கூட செம்ம அட்டாச்சு அவுங்க எப்டின்னா லைக்க சின்ன விஷ்யத்து கூடத எங்களதா கும்புடுவாங்க லைக் அவுங்க வந்து எங்களோட செம்ம ரிச்சு சொல்ல
ம் ம் ம் ஓக்
நாங்க தா கொஞ்சோ கஷ்டத்துல இருக்கோ பட் அவுங்கல்லா அவுங்க ஃபேமிலி செம்ம ரிச்சில இருக்காங்க பட் அவுங்க அதெல்லா பாக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சின்ன விஷ்ய நடத்துனாலு நீங்க தா அப்டின் சொல்லிட்டு எங்கள வந்து எல்லா லைக்க என்ன ஒரு விஷ்யனாலு கூப்ட்டுப்பாங்க இப்ப வந்து அவுங்க ஃபாரின்லேந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களே
ம்
யாருக்கு சொல்றாங்களோ இல்லயோ ஃபர்ஸ்ட்டு கால் வந்துரு அ ஃபர்ஸ்ட்டு கால் வந்துரு இன்னக்கி அவுங்க வா அவ வா லைக்க அவுங்க ஹஸ்பண்ட்னா அவுங்க வாராங்க உங்கள்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்டின் சொல்வாங்க லைக் கொண்டி விட்டு ஏர்போர்ட் போணுணா விட சொல்லுவாங்க உங்கள தா கூப்ட்டுருக்காங்க தென் நீங்க தா போணுமா கூட்டிட்டு வரணுமா தென் நீங்க உங்க கூட இருக்குமா அப்டி சொல்லிக்கிட்டு சொல்வாங்க தென் எங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அவுங்க ஃபேமிலி கூட லைக் அவுங்க வந்து இதுல்லா பாக்க மாட்டாங்க லைக் காசு பணோல்லா பாக்குறதில்ல பட் கூட பெறந்தவங்க இருக்காங்களா ஐயோ சொல்லவே முடியாதுங்க அவுங்களெல்லா
செம்ங்க இங்கே ஆன்டின்னு சொல்றவங்களோ ஆக்சுவலி நா வந்து கிறிஸ்டின் அவுங்க வந்து ஹிந்து ஆன்ட்டின்றவங்க அக்கி அவுங்க எனக்கு யாரோ ஒருத்தங்க பட் அவுங்க கூட பொறந்தவங்க கூட இல்லாத இ இது இங்க வரு
யா ஓ லைக் அதுதா நம்ம வந்து லைக் காசு பணம் பாக்குறது நம்ம கூட போ அம்மா அப்பா கொண்டு இருந்துப்பாங்க அவுங்கதா இந்த காசு பணோ பாக்குறது லைக் நம்பளோட லைக் யாருமே தெரியாது அவுங்க அவ்ளோ க்ளோஸிங்கா இருப்பாங்க லைக்கு இந்த ஃபேமிலி கூட அப்டிதா நாங்க அவுங்களுக் கொடுத் என்னோட சித்தப்பா அ சொன்னல்ல அப்பாவோட சித்தப்பா அவுங்களுக்கு கொடுப்பு அவுங்களோட பசங்க வந்து லைக் ஆ த்ரீன் த்ரீ ஆர் ஃபோர் மூணு பசங்களுமே கொஞ்ச ரிச் சு லைக் ஃபாரின்ல இருக்குறாங்க
ம்
அன்னைக்கு வந்தாங்க ஒருத்தங்க வந்தாங்க கால் பண்றாங்க நா வந்து ஊருக்கு வரேம்மா வாரே அப்டின்னு சொல்லிட்டு வீ ட்டுக்கு வந்துரு நைட் வீட்டுக்கு வா அப்டின் சொல்லி கூப்ட்றாங்க ஏன்னா எங்க அப்பால்லா போனாங்கன்னா இப்ப நைன் ஓ கிளாக் போறங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கு டெய்லி பேசுவாங்க அவங்க அவ்ளக்கு என்ன பேசுவாங்கன்னே தெரியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுவே எங்க வீட்டுக்கு வந்தாலு இப்டிதா இருப்பாங்க ஓகேங்க நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்பில் இணைவோம்
ஆ ம் ன் க கால் கட்டா